ம் ஓ
அம் ஆ எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்க நீங்க எப்டி
ஆ நல்லா இருக்க நல்லா இருக்க சிஸ்டர் அப்பற எப்டி போயிட்டு இருக்கு ஒர்க்கல்லா
ஆ நல்லா போயிட்டு இருக்கு
அ ஓகே ஓகே ஓகேங்க ஆ பரவாயில்லங்க சிஸ்டர் நல்லா இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு இப்பதா ஒர்க் முடிச்ச
சேரி
ஆமா இப்பதா வந்தங்க
அம் ஓகே அவ்ளோ சீக்கிர முடிஞ்சிருதா ஒர்க்கு
ஆ ஆமா ஆமா எங்களுக்கு எப்டி சொல்றதுன்னா ஃபீல்டு ஒர்க் தா கொஞ்சோ ஃபீல்டு ஒர்க் குன்றதுனால பாத்தீங்கன்னா நாங்க கொஞ்சோ சீக்கரமா போயிட்டு முடிச்சிருவோ அ டைமிங் இல்ல ம் இருக்கு டைமிங் இருக் கு ஆனா நாங்க போயிட்டு சீக்கிரமா முடிச்சிருவோ கொஞ்சோ குயிக்கா முடிச்சோட்டோம்னா அதுக்கு அதுக்கு அப்பற ஃப்ரீயா இருக்கு கூப்புடும் போது போனு ஆனா எப்ப கூப்புடுவாங்கன்னு சொல்ல முடியாதுங்க எப்பனாலு எந்த டேட்டானாலு கேப்பாங்க திடீர்னு ஒரு கூகுள் ஷீட்ட போட்டு இது ஃபில் பண்ணுங்க அப்டின்றுவாங்க அந்த மாதிரி இப்ப ரெஸ்பான்ஸ் பண்ணு
ஆனா ஃபீல்டு ஒர்க்கன்னா வெயில்ல எப்டித்தா அலையிறீங்க
ஆ இப்ப ரொம்ப கஷ்டதாங்க சிஸ்டர் என்ன பண்றதுங்க அ வேற வழி இல்ல ஏதோ ஒரு வேல செ செஞ்சாகனு ம் அதனால அப்டியே போயிட்ருக்கோ ம் ஆனா இதுவு கொஞ்சோ ஜாலியா தா இருக்கு ஆனா நாங்க எங்கள உள்ள கூப்ட்டு ஒக்கார வச்சு பண்ணாங்கன்னா எங்களோட ஒக்கார முடியாது ஏனா இத்தனை வருஷமா ஒரு பத்து பத்து வருஷத்து மேல வெளில சுத்த ஆரம்ச்ட்டோ எங்களுக்கு இப்பயே கூட எப்பயாவது மீட்டிங் மாரி ஒரு ஹாஃப் டே ஃபுல் டே போட்டாங்னா எங்களோட ஒ க்கார முடியாதுங்க
ம் அது வெளியிலேயே பழ ஆ அதுதா வெளியிலேயே சு த்துனது திடீனு ஒரு நாலு செவுத்துக்குள்ள ஒக்காருங்கன் சொன்னா கஷ்டமாயிடு
பிளஸ்ஸு இருக்கு சிஸ்டர் இது மாரி ஃபீல்டுன்னா நம்ம ஒர்க்கையு முடிச்சுக்லா
ஆ ஆமா பர்சனல் ஒர்க்கையு முடிச்சிக்லா ம்
பர்சனல் ஒர்க்கெல்லா முடிச்சுக்லா அது ஒரு பிரச்சன இல்ல நம்ம இது மாரி இது உள்ள ஒரே எடத்துலன்னா லாக் ஆன மாரி காலைல பத்து மணி போனா அஞ்சு நால் மணி அஞ்சு மணி வரையு அப்டி வர மாரீ மாட்டிப்போ இது ஒ க்கேதா இப்போதைக்கி இதனாலதா கொஞ்சோ ஃப்ரீயா இருக்கே நானு எங் கொழந்தைங்கள அப்டியே பாத்துக்க முடியுதுங்க ம் பாப்பாவையு அபியு செரி உங்களுக்கு எப்ப ஒர்க்கு முடியுங்க
எங்ளுக்கு நாங்க நயன் நயன் ஓ கிளாக் போய்ட்டு ஒரு டூ ஓ கிளாக் டூ தேட்டி வரைக்கு இருந்துட்டு வந்துருவோ
ம் ஓகே ஓகே சிஸ்
ஆ எங் கொழந்தைகளு கெளம்பிடுவாங்க அவுங்க சீக்கிரமாவே கெளம்பி டுவாங்க நாங்க ஏதாவது அடுத்ததுதா ஏதாவது ஒரு வேல இருக்கு
ம் ம் ம்
அது எழுதறது ஆ எங்களுக்கு எழுத்து வேலை தா இன்னு கொஞ்சோ அதிகமா இருக்கு அந்த எழ் தி முடிச்சுட்டு வர்றதுக்கு டைம் ஆகு அதுக்கப்பற வந்து சாப்ட்டு ம் இங்க கொஞ்சோ டைம் ஓடிடு
ஓக்கே ஓக்கே ஓக்கேங்க ம் ஆனா ரொம்ப கஷ்டோ உங்க ஒர்
அது எங்களுக்கு எனக்கும் இப்ப நீங்க சொல்ற மாரிதா பழகிடுச்சு எட் எனக்கு ஜாயின் பண்ணி எட்டு வருஷோ ஆச்சு அதனால பழகிடுச்சு
எட்டு வருஷமா ஒர்க் பண்ணிருக்கீங்க ஓக்கே ஓக்கேங்க அழகா ஹேண்டல் பண்ணுவீங்க ஆ எ த்தன கொழந்த நாலு எங்களால ஒரு கொழந்த ஹேண்டல் பண்ண முட்றதில்லைங்க ம்
பாமாங்களோட இருந்தா இன்னு கொஞ்சோ சேட்ட அதிகமாதா இருக்குங்க ஆனா நாங்க வந்துட்டோனா நா கொஞ்சோ கொஞ்ச அந்த கொழந்தைங்க எங்கள்ட்ட செட் ஆவற வரைக்கு பேரன்ஸ்சு வெயி ட் பண்ண சொல்லுவோ இருக்க சொல்லிருவோ அங்கேயே அதுக்கப்றோ கொ ஞ்ச ஏஜ் அதுங்களு கொஞ்ச ஏஜ் அயி கொஞ்ச இதா ஆயிட்டோன சரி நீங்க எ கெளம்புங்க அப்டின் சொல்லி ட்டு ஒரு ஒன் அவர் டூ அவர்ஸ்க்கு அப்றோ வாங்க அப்டின் சொல்லுவோ இல்லனா லஞ்ச் டைம்ல வாங்க அப்டின் சொல்லிருவோ அதுக்கப்றோ அத பொறுத்தே அவங்களுமே வந்துருவாங்க புள்ளைங்களு வந்து இப்ப என்னன்னா ஃபோன் அடிங்க எங்க அம்மாவு க்கு வீடியோ கால் பண்ணுங்க அப்டின்ருவாங்க அதுக்குள்ள சரி இரு
எவ்ளோ நாள் ஆகுங்க அது மறக்க எவ்ளோ நாள் ஆகுங்க சிஸ்டர் அவுங்க அது மாரி அம்மா அ
அவங்க இல்ல அது மறக்காதுங்க வந்துட்டோ திரும்ப ஏதாவது ஒரு கொழந்தையை வந்து சீக்கிரமா கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா எங்க அம்மா அப்பா எப்பா வருவாங்க அப்டின்னு அடுத்த கேள்வி இப்பதான் அம்மா அப்பா ஞாபகம் வரும் பிள்ளைங்களோட இருக்கும் போது வெளையாண்டுக்கிட்டு ஏதாவது ஏ பி சி டி சொல்ல துதுண்டு நாங்களு பேசிக்கா உள்ளத மட்டு கொஞ்சொ சொல்லி தருவோமா அதுல கொஞ்சொ ஜாலி ஏய் ஏதாவது உர்ரதுக்கு இல்லன்னா சும்மா பிள்ளைங்களோட பிள்ளைங்களா அப்டியே விளையாண்டுக்கிட்டே இருக்குங்க அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்குங்க திடீர்னு யாராது வெளன்ட குழந்தைய வந்து திடீர்னு கூட்டிட்டு போயிட்டாங்க அப்டின்னு சொன்னா அப்ப எங்க அம்மா எப்ப வருவாங்க ஏன் அவங்கள மட்டும் சீக்கிரமா விட்டீங்க அப்டின்ட்டு கேக்க ஆரம்பிச்சிருவாங்க அது கேக்குங்க அந்ததுக்கு பதில சொல்லிட்டு இரு வே நா ஃபோன் அடிக்கிறே அப்டின் சொன்னா ஃபோன் அடிக்கலா மாட்டே சும்மா ஆம்மா அப்டி இரு ஃபோன் அடிக்கிறே அப்டின் சொல்லிட்டு செல பேர் ரொம்ப அழுகுற கொழந்தைகளுக்கு ஃபோன் பண்ணி ஸ்பீக்கர்லயே போட்டு வுட்டுருவே சில கொழந்தைங்குளுக்கு கொஞ்சோ ஓகையா இருக்குற உங்குளுக்கு சும்மா ஃபோன் பண்ணாமயே ஆ இவுங்க அப்பா இந்த பாப்பாவோட அம்மாவா வரீங்களா எப்ப வரீங்க அப்டின்னு சொல்டோன சாக்லேட் வாங்கிட்டு வராங்களா அழுகாம இரு ரு சாக்லேட் வாங்கதான் போயிருக்காங்க அப்டின்னு சொல்லிட்டோனா கொஞ்சோ கேட்டு சமாதானம் ஆயிடுவாங்க
ஆனா நீங்க அங்க சமாளிச்ட்டு உங்க வீட்ல எத்தன குட்டிஸ் இருந்தாலு சமாளிச்சிருவீங்க ஈஸ்
ஆமா அது பழகிடுச்சுல அதனால கொஞ்சொ ஏன்னா பிள்ளைங்கனா இப்டிதான் சேட்ட பண்ணுங்கறது நெறைய நான் எல்லா தெரிஞ்சிருச்சு ரெண்டு வயசுல இருந்தே இப்டி தான் இருப்பாங்க அப்டிங்கறத தெரிஞ்சு போயிட்டோனா எனக்கு ஒன்னு தெரியல ஆனா என் ஹஸ்பண்ட் வந்து என்ன சேட்டைய இருக்குதுங்க அப்டிங்கற மாதிரி எப்பெயாச்சும் பீல் பண்ணுவாங்க அவரு டக் டக்குன்னு அவர் கொஞ்சோ ஷார்ட் டெம்பர் வேற அதனால டப் புனு கோவப்பட்ருவாரு அதனால எனக்கு அது ப ழகுனதுனால இதுவே கம்மிப்பா இதெல்லா ஒரு சேட்டையா அப்டீன்ப நானு சேட் ரொம்போ அ ஹையா சேட்டப் பண்றவங்களையு பாத்துட்டே அமைதியா இருக்கவுங்களையு பாத் த்துட்டதுனால ஒன்னோ எனக்கு பெருசா வித்தியாசோ தெரியாது
இது எங் ஓ எ எங்க வீட்ல ஒரு ஒன்றர வயசுல ஒரு பைய இருக்காங்க ம் அவன சமாளிக்கிறதே எனக் கஷ்டமா இருக்குங்க எப்டி விட்டா இருப்பானா ஸ்கூல்ல அப்டீன்ற மாரி பயமா இருக்குங்க இப்பவே ஒரு நிமிஷோ விடமாட்டேன்றாங்க
ரெண் அ இல்ல இல்ல அது பழகறதுக்காக தா ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் வரிக்கு தா கொஞ்சோ
ம் ம்
சும்மாவே இருக்குவா திடீர்னு எழுந்து பாத்தா அவுங்க நீங்க போயிட்டு வாங்க பாய் பாய்னு சொல்லிருவாங்க
ம் ஹம் ம்
அந்த அளவுக் இப்ப இருக்க பிள்ளைங்க இன்னமோ அன்பா தா தா
யூ ஐ ஏ என்
எடுக்குறாங்க அப்டீன்னும்போது சேலைய கட்டிட்டு போயிருனோ
ம் இவனுக்கு என்ன பயோனா எங்க மூஞ்சியே பாத்து பாத்து இருந்தருக்குது எங்க எங்க பைய சொல்றங்க எங்க ஃபேஸ்ஸ பாத்து பாத்து அவ வளந்துட்டாங்க இப்ப யாரோ இல்லீங்க தாத்தா பாட்டி எல்லா ஊர்ல இருக்காங்க இங்கெல்லா யாரோ இல்லாதனால நீ எங்க நா போனாலுமே ஒர்க்ககு தூக்கிட்டு போயிடுவே தூக்கிட்டு போயிட்டு அங்க எதாவது விடறதுக் சான்ஸு கெடைச் சாலுமே விருக்க மாட்டேன்ட்றாங்க ஒரே அழுகதா நா இல்லன்னா அங்க ஒரே எட்த்துல அழுகதா எம் எ
இல்ல அந்த மாரி நறையா பேர பாத்துருக்கோ ஆனா ம் அது விட்டோம்னா செரியா பழகிருவாங்க ஆனா என்ன கொஞ்சோ ஒரு டூ வீக்ஸ் ஒன் ஒன் மந்த்காச்சோ அவுங்க பேரண்ட்டோ போய் ஒக்கார அளவுக்கு இருந்தர்ணோ அது ஒரு டூ அவ்வர்ஸ் அங் ஏர்ன்னாலு பரவால்ல அப்டீன்னு அந்த பைய வந்து இப்ப யாராவது டீச்சர்ஸ் இருக்கறவுங்கள்ட்ட கொஞ்சோ அட்டாச்ட்டு ஆவால எத்தன பேரு இருக்காங்களோ அவங்கள்ட்ட அட்டாஜ்ஜு ஆகும்போது அம்மாவ கொஞ்சோ விடுவா அதுக்கப்புறோ நீங்க கெளம்புங்க
இ இப்ப அவுங்க அம்மாவ விட்டுட்டாங்க ஓரளவுக்கு அவுங்க கொஞ்சோ படிக்கறதுக்கு போய்றாங்க ம் படிக்க போய்றாங்க அதனால அவுங்க காலைலயே கெளம்பிறாங்களா அதனால பாத்தீங்கன்னா அ அவங்க அம்மாவ பெரிய இதுவா கண்டுக்கறதில்லங்க விட்டுறா இப்ப என்னதா புடிச்சிட்டா எல்லாத்துக்கோ நைட்லயு செரி தூங்குவோ செரி பகல்லயு செரி எங்கிட்ட அட்டாச்மென்ட் ஆயிட்டாங்க கொஞ்சோ
ம் ம் நீங்க கொஞ்சோ அப்பா வந்து இப்போ ஒன்றர வயசு ஆனா ரெண்டு வயசுல இந்து நீங்க அந்த மாரி அந்த பழக்கத்துக்கு கொண்டுட்டு வந்தீங்கன்னா செட் ஆயிடுவாங்க
அ ஆ அ செரி செரிங்க பாக்கலா அப்பதா கொஞ்ச கொஞ்சமா விடலாமான்னு இருக்கு ஒரு ஹஃப்னவர் ஒன்னவரு அப்டியே கொஞ்சோ இங்க ஒரு ஸ்கூல்லு ஒண்ணு இருக்குங்க நாங்க
அ ஹ அந்த மாரி விட்டிங்னாலே செட்டாயிடுவாங்க ம் செட்டாயிடுவாங்க
ம் ம் பாக்கணு பாக்கணுங்க நீங்க எந்த மாரி ஃபுட் குடுக்குறீங்கம்மா உங்க ஸ்கூல்லெல்லா
அதுவே கவர்மெண்ட்டே வந்து எங்களுக்கு வந்து அன்னோன்ஸ் பண்ணிருக்காங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒண்ணு ஒண்ணு அப்டின் சொல்லிட்டு ஸ் பண்ணுவாங்க
ம் சுண்டல் மாறீங்களா இல்ல ஃபோர்ஸா ஆ சம் சாம் அந்த சாதம் ஸ்
ல கொண்ட கட் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெரைட்டி ரைஸ் ங்க தக்காளி சாதோ லெமன் ரைஸ்
ஓ ரைஸே குடுப்பீங்ளா ஓகே ஓகேங்க ம் முட்ட கம்பல்சரி குடுப்பீங்க அப்றோ ஓகே ஓகே ஓகே டெய்லி ம் டெய்லி நீங்க ரெண்டு டெய்லி முட்ட குடுத்துருவாங்க டெய்லி முட்டேங்களா பசங்களுக்கு
அது வந்து ஸ்கூல்ல உள்ள சத்துணவுல தெனமு தராங்க இங்க எங்களோட அதுல வந்து அப்டில்லா இல்ல வீக்லி மூணு நாலு நீங்க ஒன்ற வயசுனா ஒங்களுக்குமே முட்ட பக்கத்துல உள்ள இதல போயி ரெஜிஸ்டர் பண் னா ஒங்களுக்
இன்னு நாங்க பண்லேங்க ரிஜிஸ்டர் பண்ணனுங்களா அங்க போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டா அங்க ஸ்கூல்ல விட சொல்லுவாங்கல்ல
ஆமா ரெஜிஸ்டர் பண்டா ஸ்கூல்ல வுடணு அது ஸ்கூல்ல ரெண்டு வயசுக்கு மேல நீங்க விடலா ஆனா இப்ப ஒன் டு டூ இயர்ஸ் வரைக்குமே எஃகு உண்டு முட்ட உண்டு முட்ட வாங்கிக்கலா
அப்டிங்களா செரி அது தெரியலிங்க எ பக்கத்துலே இருக்கு நாங்க எது பண்ல
நெறையா பேருக்கு ஆனா தெரியலன்பாங்க அது வில்லேஜ் கிராமத்து சைடு எல்லா வந்து தெரியு
ஆ ஆமாங்க
நாலா சின்ன பிள்ளேல இருக்கு போவோ அப்ப வந்து அதிகமா தெரியாதுன்ட்டு போயிர்வாங்க ம் ம்
ந்தா இங்க ஒரு சென்டருக்கு பாக்குறேங்க நா கேட்டு பாக்குறே ம் ம்
த்தானது செதுங்ரது அ வாங்கி அந்த இதுவே சாப் ட்டோம்னாலு அதே கொழந்தைக்கு குழந்தைகளுக்கெல்லா ரொம்ப நல்லதுங்க தெர்ல போய் விட விடுங்க
முட்ட நல்லா இருக்குங்க உ அத வச் எ சத்து மாவு எப்டி சாப்டா நல்லா இருக்குங்க
எனக்கு ஏனா நா செ சின்ன வயசுல சாப்டதுலா வந்து சுடுதண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு அந்த உருண்டயாவே உருட்டியே குடுப்பாங்க நீங்க சாப்டுருக்கீங்ளா என்னனு தெர்ல அ துவே செம டேஸ்ட்டா இருக்கு அதுவே டேஸ்ட்டா இருக் ஆனா இப்பெல்லா வந்து நெறையா பேர் வந்து அ தோச மாவுல கலந்து சாப்றேங்குறாங்க பர்வாங் வருவாங்கலா வரும்போது எ எப்டி
ஆ ஹா
ட்றீங்கலா அதெல்லா கேக்கணு நாங்க சாப்பிர்றீங்ளா என்னா பண் பன்றீங்க கொழந்தைக்கு குடுக்குறீங்களா அப்டில்லா சொல்லிட்டு கேப்போ அப்ப கே க்கு போது நா தோசமாவுல கலந்து சா குடுத்தே சாப்ட்டா அதே மாத்ரி இடியாப்ப மாவு இருக்கும்ல்ல இடியாப்ப சுடுவாங்கல்ல அந்த இதுல கொஞ்சோ மாவு இந்த மாவ கலந்தோ நல்லாருந்துச்சு அப்டிம்பாங்க இப்டிலா செஞ்சு சாப்பிர்ர மாதிரி இருக்குதா அப்டிங்கிற மாரிதா எனக்கு எனக்கே தோணு அந்த மாரிருகு அது நெறையா பேர் சொல்றாங்க ஆ இ வேறடி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டால நூடுல்ஸ் மாரி செஞ்சு சாப்ட்டே அப்டிங்றாங்க எப்டி நூடுல்ஸு வருதுங்றது எனக்குமே தெர்ல ஆனா அவங்க செஞ்சு சாப்பிர்றாங்க செல பேர்லா
செரி செரி பாக்குறே இருங்க நா பாத்துட்டு கூப்ட்றே இருங்க அப்றோ ஓகே சிஸ்டர்